ஓஹ ஆஹ் கேக்குதுடா என்னடா இனக்கி ஆளைய காணும்
இன்னைக்கா நான் வந்து தூங்கிட்ட பிசி
அப்படியா சேரி சேரி
ஆமா நல்லா தூங்கிட் டயர்டா இருந்தது நல்லா தூங்கிட்டேன்
ஓகே இன்னைக்கு எனக்கு பேங்க் போக வேண்டிய திரிஞ்சிச்சா சோ பேங்குக்கு போயிட்டு கேக்கு டா
கேக்குதா ஹலோ கேட்க மாட்டேங்கிது
ஆஹ் இப்போ கேக்குதா எனக்கு ஒரு கால் வந்துச்சு அதான் கேக்கல இது ஓகேடா ஓகே ம் பேங்க் போயிருந்த இருந்தனா அதான் வந்து ரொம்ப பிஸியா இருந்துட்டேன் இன்னைக்கு
அப்படியா பேங்க்கு போனாலே ஒர் நான் நேரம் பொறதே தெரியாதே
ஆமா இன்னைக்கு காலையில டென் ஓ கிளாக் கிளம்பி போனேன் நான் வீடு வந்து சேர்றதுக்கு போஃர் ஓ கிளாக் ஆயிடுச்சு
அங்க நேரம் ஆயிடுச்சா
ஆமா ஆஹ் நா போகும்போதே வந்து ரொம்ப கூட்டமா இருந்துச்சு ஏன்னா ஜுவல் வந்து திருப்பி வைக்கிறதுக்கு போயிருந்தமா லோனு எல்லாம் லோன் செக்க்ஷன்ல எப்பவுமய் கூட்டமா தானே இருக்கும் ரொம்ப ரஷ்ஆ இருந்துச்சு ச்சா அப்புறம் எல்லாமே முடிச்சு எடுத்து வறதுக்கு வந்து ஒன்று டே கம்ப்ளீட்
அப்புறம் வேற முடிஞ்சதான் பஸ்கா இன்னைக்கு போயிட்டு பேங்க் வேலை
ஆஹ் அதது கம்ப்ளீட் பண்ணிட்டேன்
ஹலோ கேக்குதா பேங்கு போனிங்களல்ல அந்த வேலை முடிஞ்சுதா உங்க க்கு இல்லை இன்னொரு நாள் வர சொல்லுவாங்களாம் ஏன்னா மோஸ்லி பேங்க்குக்கு போனாலே விட மாட்டாங்களே
அது நான் அப்படி நான் அப்படிதான் ந அப்படிதான் ந விட்டு போனேன் ஆனா வந்து கேக்குதுடா நான் அப்படித்தான ஆஹ் முடிஞச்சிச்சு நான் அப்படி தானடா நினச்ச கேக்குதா உனக்கு
கேக்கமே போய்ச்ச என்னச்ச
ஒரு வேலை சிக்னல் இல்லாம இருக்கும் நினைக்கிறேன் எங்க ரெயினனா இருக்கா
ஓ ஓகே நல்லா மழ பேஞ்சுட்ருக்கா விடாம இன்னு
ஆமா இன்னைக்கி கொஞ்சோ நல்லா ஹெவிதா அது வந்து கரெக்டா காலைல பிள்ளைங்க ஸ்கூல் போற டைமுக்கு ஈவினிங் வந்து ஸ்கூல்ல இருந்து ரிட்டன் வர டைமிங்க்கு கரெக்டா இருக்கு மழ பெய்யறது நல்லா லேசு ஆமாடா பேங்க் வேல என்ன ஆச்சுன்னா என்ன சொல் றது நா வந் நா நீ பேசுறது எனக்கு கேக் குது நா
ஆமா இப்ப கேக்குது இப்ப பேசலா பேங்க் வேல முடிஞ்சுதா அப்டின் கேட்டே உங்களுக்கு கேக்காம போயிருச்சு
ஆமா பேங்க்ல ஜுவல் வந்து திருப்பி வைக்கிறதுக்கல்லா முன்னால சொல்லிருந்தாங்க எல்லா ஃபுல் அமௌண்ட்டு பே பண்ணாதா வந்து உங்களுக்கு ஜுவல் திருப்பி வைக்க முடியு அந்த மாரி ரூல்ஸ் குடுத்துருந்தாங்கல்ல அத நெனைச்சுதா பயந்து பயந்து போயி ட்ருந்தே ஏன்னா பே காசு இல்ல அவ்ளத்துக்கு மாத்தி வைக்கிறதுக்கு அதுக்கப்றோ அங்க போயிட்டு அவங்க வந் இது இல்ல ப்ராப்ளம் இல்ல ஆ மாத்திக்கலா அப்டின்ட்டு அவங்க வந் து பண்ணி குடுத்தாங்க இல்லைன்னா காசு ரெடி பண்ணி ரொம்ப கஷ்டமா போயிருக்கு
சேரி சேரிங்க அப்போ ஒரு வழியா இன்னக்கி முடிச்சுட்டீங்க பேங்க் வேலையா போயிட்டு
ஆமா முடிச்சுட்டே ட்ராவலு
தனியாவே போனீங்களா இல்ல அம்மா கூட வந்தாங்களா? ம் சேரி சரி அப்போ சமையல் எல்லா அம்மா காலைலயே முடிச்சு வச்சுட்டாங்களா?
ஆமா காலைலயே முடிச்சட்டோ காலைல பிள்ளைங்க ஸ்கூலுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறோந்தா கெளம்பி போனோ
ஓ சேரி சேரி மொத்தமா காலைலயே சமைச்சு ட்டாங்களா மதியத்துக்கு சேத்து
யா காலைல இல்லடா கா மத்தியானத்து சேத்து வச்சுட்டு போயிட்டாங்க அடுத்து நைட்டு வந்து மீன் கொழம்பு வக்கிறதுக்கு மார்க்கெட்ல போய் மீன் எல்லா வாங்கிட்டு வந்ட்டு
ஆ ம் சேரி சேரி ஓ சேரி சேரி அப்ப நைட்டு சாப்ட்டீங்களா இல்ல இனிமேல்தா சாப்ட போறீங்களா?
சாப்ட்டாச்சு
சாப்ட்டாச்சா செரி ந்பிஷ்ஷு கொழம்பு என்ன ஃபிஷ்ஷு?
பபிஷோட நேம் எல்லாம் எனக்கு தெரியாதுடா பிஷ் குழம்பு
உம் சரி சரி குழம்பு இட்டுதான்ப்பாங்க இல்ல பபிஷ் ஃப்ரை எல்லாம் பண்ணுவாங்களா
பபிஷ் ஃப்ரை எல்லாம் பண்ணுவாங்க ஆனா இன்னைக்கு பண்ணல இன் இப்போ நல்லா மழை இருக்கனால வந்து பபிஷ்க்குெல்லாம் போக மாட்டாங்க கடல்ல நல்லா காற்றுருக்கும் போல்ல சோ எங்களுக்கு இப்போ வந்து கொஞ்சம் டேஸாவவே ரெயின் இருக்கு இருக்கனால் பிஷ் எல்லாம் கிடைக்கறிறது கொஞ்சம் கஷ்டம் கஷ்டமா இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஏதாவது ரொம்ப கடைக்க இருக்கதுமே வந்து ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு
ஆஹ் சரி சரி இங்க வந்து பிஷ் எல்லாம் வச்சானனு வச்சுக்கோங்களேன் என்ன என்னோட பையனுக்கு வந்து ஃரை பண்ணனும் ஃப்ரை பண்ணா தான் அவனுக்கு சாப்பாடே இறங்கும் இல்லாட்டிும் அவன் சாப்பிடவே மாட்டான் அவனுக்காகவே நான் பிஷ்் வாங்கினனாலே அவனுக்கு தனியா செப்பரேட்டா எடுத்து வச்சு ஃரை பண்ணிருவேன் அந்த மாதிரி எது வச்சாலுமே ஃரை பண்ணணும் அவனுக்கு அ அப்ப நாதான் சாப்பிடுவோம் உங்களுக்கு எப்படி உங்க குழந்தை
ஏன் பொண்ணும் பபிஷ்சே சாப்பிட மாட்டா
அப்படியா பபிஷ் சாப்பட மாட்டாங்களா ஆனா அங்க பிஷு தானே பேமஸ் ஆஹ்ங்கந்துட்டு பிஷஸ் அட
இங்க இருந்து அவ போற அவள் கொஞ்சம் அவளோட அந்த நம்மி குடுக்குற ஸ்டேஜ்ல இருந்தே நாங்க வெளியூஊர் அந்த மாதிரி கிளம்பிட்டோமா அப்ப அவளுக்கு வந்து அங்க எல்லாம் நாங்க போன இடத்துல பபிஷ் எல்லாம் கிடைக்கும் என்னெல்லாம் ராவ் வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி தானே எடுத்துப்போம் அப்ப அவளுக்கு கொடுத்து அவ்ளவு பிடிக்காது நானும் இது பண்ண மாட்டேன் சம்டைம்ஸ் நான் வாங்கவே மாட்டேன் அஹ்வெஜ் வெஜ்ஜுடெபில்ஸ்யூஸ் பண்றதுனால அவளுக்கு வந்து அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் குடுக்கல ஃபிஸ் ச னும் அப்படின்ட்டு நான் என்ன பண்ணுவேன்னா ரைஸ் கூட அ எல்லாத்தையு இது உதிர்த்து போட்டு மிக்ஸ் பண்ணிருவே அவளுக்கு பிஷ்ஷே இல்லாத்த மாரி் கொடுத்தாதா சம்டைம்ஸ் சாப்பிடுவா இல்லனா பிஷ் எல்லா சாப்பட மாட்டா அ சப்போஸ் ஃப்ரை பண்ணி கொடுத் மீன் கொழம்பு அதெல்லா எடுடத்தொ டச்கூட பண்ணி பக்க மாட்ட ப்ரைபண்ணிகுடுத்தா எனிக்காது ஒரு நாள் அன்னைக்கு மழபெய்யும் அவ
ஓகே ம் என்னோட பையனுமே அப்பிடிதா கொழம்புவச் சாப்பிட மாட்டாங்க வெறு சோறு வெறு சோறு அந்த ஃப்ரை பண்ண பிஷ்ஷு ப்ரை பண்ண சிக்கனு அந்மேரி எதாச்சு காளிப்பிளவர் அதெல்லா ப்ரை பண்ணி கொடுத்தங்கன வெறு ரைசும்அதுவுமே போது அப்பிடிதா சாப்புடுவாங்க
இவ என்ன பண்றன்னா ஸ்பைசி எதவு எடுத்துக்க மாட்டேங்கறா லைட்டா காரம்பட்டாலுமே கா எரிக்குது அப்பிடின் ட்டு வந்து சாப்பிட மாட்டேங்கிறா கொஞ்சோ ஸ்பைசியா சாப்பிட்டாதானே நல்லா இருக்கு நல்லா ரொம்ப ஸ்பைசி வைக்கமாட்டேன் என்னாலும் வா த்து எடுக்கமாட்டீங்கறா
ஆ என்னோட பையனுக்கு அப்படிதா ஃப்ரைசாண்ணதுல எவ்வளோ ஸ்பைசினால எடுத்துப்பஆனா நம்ம குழம்பு ஊத்துணோம்னு வச்சுக்கோங்களே தொட்டே பாக்கேமாட்டா அந்த சோத்த அப்பிடியே கெடக்கு சோறு கொழம்பூத்துனா ஆகாது உங்களுக்கு
இதுவே வந்து கடையில கிடைக்குமே இந்த பஃபைவ் ருபீஸ் பாக்கெட் ஸ்நாக்ஸு அதுல வந்து என்ன ஸ்பைசி இருந்தாலு அவங்களுக்கு பிரச்சனையே கெடையாது ஒரு கப்ல தண்ணி ஒரு சைடுல ஸ்நாக்ஸ் து சாப்புடுவாங்க தண்ணி குடுப்பாங்க சாப்புடுவாங்க தண்ணி குடிப்பாங்க அதுல என்ன ஸ்பைஸ் ப்டி இருந்தாலு அவங்களுக்கு ப்ராப்ளமே கெடையாது சாப்பாட்டுல தா ஸ்பாஸ் பைசி இருக்கூடாது
ஸ்டிலி இப்பாஎதனாச்சும் ஒரு உடம்புசர்ல இல்லட்டு போனாலே டாக்டர் என்ன சொல்றாங்க வெளியில உள்ள ஐட்டம்ஸ் எல்லா கொடுத்தீங்களா பேக்கரி ஐட்டம் குடுத்தீங்கலா கடைல உள்ள ஸ்நாக்ஸ் எல்லாகொடுத்தீங்களா சிப்ஸ் குடுத்தீங்களா அந்த மாரிதாகேக்குறாங்க அதெல்லா அவாய்ட் பண்ணுங்க அப்பிடின்னு சொல்லிருவாங்க என்ன இந்த பிள்ளைங்க எப்பிடி அத கேக்குதுங்க அததா சாப்பிடுறாங்க விரும்பி சோறு சாப்பிடாத டைமுக்குல்லா அவங்களுக்கு அந்த ஸ்நாக்ஸ் தா வைத்த நெறைக்கிறதுக்கு என் பையன்ல்லா உ்காந்து சிப்ஸ் தா சாப்பிடுவான் ஃபுல்லா சோறே சாப்படமாட்டா சிப்ஸ் சாப்ட்டா
நா வந்து எங்க வீட்டு பக்கத்துல வந்து சின்னகடதா இருக்கு குட்டிகட பெட் ட்டி கடன்னு சொல்லுவாங்கள அந்த டைப்லதா இருக்கு அப்போ அங்கிருந்து அந்த அஞ்சு ரூபா பேக்கெட் எல்லா எப்பும்பாது போகுபோ நம்ம ஏதாவது திங்ஸ் எமர்ஜென்சிக்கு வாங்க போகுபோது கூடட்டு வந்துட்டாங்கன்னா வாங்கி கே ப்பாங்க வாங்கி கேக்குறாங்கன்னு குடுக்காம இருக்க முடியு ம்மா குடுப்போ அத வாங்கிவச்சி சாப்பிடுவாங்க மத்தபடினா ஸ்நாக்ஸ் வந்து மேக்சிமம் அவாய்ட் பண்ணுவன் வாங்க மாட்டன் இப்போ வாச்சு வெளியே போகும் போது மட்டும் சரி ஓகேன்ட்டு வாங்க் கொண்டு வைக்கிறது அது காலி பண்ணிட்டு அதெல்லாம்ங்க டூ டேல காலி பண்ணிடுவாங்க காலி பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நோ ஸ்நாக்ஸ்
ஓகே ஃப்ரூஸ் ல என்ன ஃப்ரூட்ஸ்லாம் வாங்குவீங்க
ரோட்ஸ்லாப்பிள் பொமி கிரானேட்டு் ஆரஞ்சாவா எது எது சாப்பிடுவாலோ அதுதான் மேக்சிமம் அவளுக்கு எது கேக்குறாலோ அதுதான் வாங்கி குடுக்குறது
ஹம் சரி சரி நீங்க வந்து ஒவ்வொரு டைமுக்கும் ஒவ்வொரு ஃப்ரூட் இவன் சாப்பிடுவான் ஒன் டைம் வந்து பனானா சாிடுவான் அது நெக்ஸ்ட் டைம் அந்த பனானா கொடுத்தானா சாப்பிடுற அப்படனு அடுத்த வாட்டி கொடுத்தாச்சுா அந்த பனானா எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவோம் அப்புறம் ஒன் டைம் பொமகிரேணட் சாப்பிடுவோம் போறாது வேண்டாம் வ அந்த மாதிரி ஒவ்வொரு டைமுக்கும் மாறிட்டே இருப்பான்
அவ அது வந்து அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு அது வந்து டெய்லி வந்து ஒன் ஒன் ஃரூட் வச்சு கொடுக்கணும் நம்ம வந்து கன்டினியூ இது சாப்பிட்டாங்களே நெக்ஸ்ட் டே குடுத்துதிங்கன கண்டிப்பா சாப்பிட மாட்டாங்க ஒன்டே இன்னைக்கு பணாண மறுநாள் ஆப்பிள் அந்த மாறி ஒவ்வொரு நாள் சேஞ் பண்னி ட்டே இருந்தா கொஞ்சம் சாப்பிடுவாங்க மத்தபடி இவ்ளும் அப்படித்தான்
ஓகே சேஞ்ச் பண்ணி சேஞ்ச் பண்ணி குடுக்கணும் அப்ப இப்ப ஸ்கூலுக்குெல்லாம் போறதுனால ஸ்நாக்ஸ்ல ஃப்ரூட்ஸ் தான் குடுத்துடுறாங்க ஆனா அவங்களுக்கு அது சுத்தமா பிடிக்க மாட்டேங்க சாப்பிடாமலே கொண்டு வந்துடுறாங்க அதுக்கு தான் என்ன சேஞ்சஸ் பண்ணணும்னு சொல்லி வேற நேச்சு கொடுக்கணும்னு சொல்லி யூடியூப்ல ப்ப வீடியோ பாத்துட்டு இருக்கன் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் பாார்த்தட்டு இருக்கிறேன் என்ன என்ன செய்யலாம் அப்படின்ட்டு ஃபுல்லா உட்காந்து பாக்குற வேலைதான்
நான் வந்து ந வந்து ஸ்கூல் இப்போ வனஸ்டே தானா ஓப்பன் ஆச்சி சரி ஓகே ரூட்ஸ் எதுவும் இல்ல ஆரஞ்ச் மட்டும் இருந்துச்சு ஒன் டே ஆரஞ்ச் வச்சு விட்டுட்டேன் உம் இப்ப நான் இன்னைக்கு கேக்குறேன் ஆரஞ்சு கொண்டு போறியா அப்படின்ட்டு இல்ல நேத்திக்கு தானே நீங்க ஆரஞ்சு குடுத்து ங்க எனக்கு நீ ஒன்னும் ஆரஞ்சு வேண்டாம் அப்படின் லாஸ்ட்ல என்னடா பண்றது டைம் ஆயிட்டு பஸ் வர டைம் ஆயிச்சு அப்படின்னு பாக்கும்போது வீட்டுல வெளஞ்ச கொய்யாக்கா இருந்துச்சு. அப்பா ஏதோ காடு வந்து கொண்டு வச்சுட்டு போன மாரி ஒரு ஃபீலு அப்பாடா அப்டின் ட்டு அத கட் பண்ணி அப்றோ இன்னைக்கு கொய்யாக் கா வச்சு விட்டே இல்லைன்னா என்ன பண்ணிருப்பேன்னு தெர்ல எனக்கு இன்ன க்கி ஸ்நாக்ஸுக்கு அதா இன்னக்கி இன்னக்கி மார்கெட் போன நேரோ எல்லா வாங்கிட்டு வந்து ஏன்னா இவங்களுக்கு டெய்லி ஒவ்வொரு ஃப்ரூட் வைக்கணு இல்ல
இவங்களுக்காகவே நம்ம வந்து கடைக்கு போயி்ட்டு தனித்தனியா பொறுக்கி எடுத்து ட்ருக்கணு இவுங்களுக்குன்னு
ஆமா
ம் ம் ரெய்னு இப்ப பெய்தா உங்களுக் உங்க வீட் உங்க ஊர்ல
இப்ப இல்லடா
ஓகேக்கா அவங்களுக்கு புடிச்ச ஃப்ரூட்ஸ் எல்லா பாத்து பாத்து வாங்கணு அதுவு நம்ம தேடி தேடி அலஞ்சு அலஞ்சு ம் ஒவ்வொரு ஃப்ரூட்டு சீசனு அப்பந்தான கெடைக் கு அவங்க கேக்குற ஃப்ரூட் எல்லா எப்பவு இருக்காது
இப்ப வந்து சீசன் ஃப்ரூட் வந்து ரம்புட்டான் அப்புறோ வந்து மங்குஸ் த்தான் ஆ அப்புறோ பிளம்ஸ் பழோ அப்றோ ஆ இதுதா இ இந்த மூணு வந்து இப்போ சீசனல்னு நெனைக்கிறே இன்னக்கி வந்து வெ நெறைய இருந்துச்சு ஆனா காஸ்ட்லி ஃப்ரூட் இதெல்லாமே
அததா உன்ன கேக்குறாங்க என்ன உங்க கொழந்த
ஆ அவங்களுக்கு அதா பிடிக்கு ரம்புட் டா அப்புற வந்து மங்குஸ் ங்குஸ்தா அப்டின்ட்டே. ஆ ரம்புட்டான் கூட ஓகே அது வந்து கொஞ்சோ உள்ளாடி நல்லா தோல் வந்து கம்மியாதா இருக்கும் மங்குஸ்தான் ஃபுல்லா தோடுதா இருக்கு உள்ள கொஞ்சோண்டு இரு
ஓகே ஆ சேரி சேரி இன்னக்கி ஸ்கூல் போயிட்டு வந்துட்டு எதுவு ஹோம் ஒர்க்கல்லா குடுத்துருந்தாங்களா?
இல்லடா இன்னக்கி ஹோம் ஒர்க் எதுவு இல்லயா இப்பதான ஸ்டார்ட் ஆயிருக்கு இன்னக்கி வ இன்னக்கிதா நோட் எல்லா வாங் கறதுக்கு லிஸ்ட்டு குடுத்தாங்க யா இன்னக்கி குடுப்பா ங்க நாளைக்கி குடுத்து விட்ருங்கன்னு சொல்லிருவாங்க. இன்னக்கி நல்ல வேள ம் பேங்க் போனனால ஆ வர வழில எல்லாமே வாங்கிட்டு வந்து எல்லாமே பைண்டிங் பண்ணி இப்பதா வச்சிருக்கே
சேரி சேரி இன்னக்கி குடுத்து விடணுமா எல்லாமே அவங்களுக்கு ஸ்கூலுக்கு
ஆமாடா நாளக்கி எல்லா குடுத்து விடணு. ஆ ஸ்கூல்ல வந்து புக்கு குடு த்த அன்னைக்கே நா கேட்டே ஆ நீங்க வந்து எடுத்துட்டு குடுக்க மாட்டீங்களா எல்லா புக்ஸுமே அப்டின்ட்டு ஏன்னா நம்ம வந்து பைண்டிங் அவங்களுக்கெல்லா நல்லா திக்காதா இருக்கு. பைண்டிங் பண்ண வேண்டிய அவசியோ எது இல்ல. ஜஸ்ட் நேம் மட்டு எழுதி ட்டா போது அப்போ வந்து நா கேட்டே பைண்டிங் பண்ணணுமா இல்ல பைண்டிங் எதுவு பண்ண வேண்டா. ஆ ன் திக் இதல்லா கிழிக்க முடியாது நல்லா திக்காதா இருக்கு. நீங்க பைண்டிங் ஒன்னு பண்ண வேண்டான்னுதா சொன்னாங்க ஓ